ஆ பேசலாமா ப்ரோ என்னா ப்ரோ இதுல நம்ம ஸ்கூல் பத்தி பேசலா ப்ரோ நம்ம ஸ்கூல்ல வந்து எதனா ஒரு நிகழ்ச்சி நடந் இருக்கு நம்மளுக்கே தெரியாம ஃபன்னியான மூமெண்ட் எதனா நடந்திருக்கு இல்லன்னா உங்க மறக்க முடியாத நினைவுகள் அதாவது ஸ்கூல்ல மெமரிஸ் இருக்கும்ல்ல நம்ம கூல் விட்டு வெளிய வந்ததுக்கப் அப்புறோ நம்ம வந்து கடையில வந்து எப்டி சொல்றது மாங்கா கடை இருக்கும் தாத்தா தாத்தா விக்கிற மாங்கா கடை இல்லைன்னா ஸ்கூல்ல எதிர்க்க இருக்கற பேக்கரி கடையா இருக்கட்டு அதுல எதனா நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாரி சிரிப்பா எதுனா நடந்திருந்தாலு சொல்லுங்க இல்ல ஆ ப்ப அதா ரொம்ப சீரியஸ் எதனா இன்சிடென்ட் நடந்திருந்தாலு சொல்லுங்க ப்ரோ கேப்போ
அஹ் எப்டி ப்ரோ நீங்க ஸ்கூல் இதுல இது பண்ண சொல்லி பத்தி கேக்குறீங்களா
ஆஹ் ஸ்கூல் எதுவா இருந்தாலு பரவால்ல ப்ரோ ஸ்கூல்ல இருந்தாலு காலேஜ்ல இருந்தாலு எதுனா ஒரு இன்ஸிடண்ட் சொல்லுங்க ப்ரோ கேக்கலாம்
ஆஹ் எ எதா சொல்றதுன்னு கரெக்டா தெரியலயே
அதாவது நான் சொல்ட்டா ப்ரோ மொதல்லங்ரே
சேரி ஓகே நீங்க சொல்லுங்க
நா வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது வந்து ப்ரோ நா வந்து மொதல் மொதல்ல வந்து நா ஸ்கூல் சேந்தது வந்து ஆஹ் சின்ன வயசுல வந்து எல் கே ஜி யு கே ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேற ஸ்கூல்ல படிச் சந்ரூ அது வேற எடோ அது வந்து எப்டி சொல்றதுன்னா அது ஒரு வேற எடத்துல இருந்தப்போ அப்ப படிச்சே ப்ரோ லிட்டில் ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு ப்ரோ அப்புறமா வந்து அந்த ஸ்கூல் பட்ச்சி முச்சதுக்கப்புறோ கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வீடு ஷிப்ட் ஆயிட்டோ ப்ரோ ஷிப்ட்டு ஆயிட்டு இங்க வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்றோ இங்க வந்து எங்க கிட் கிட்டருந்து பொருஷாகத்துல கிட்டட வர குளுந்துது அந்த ஸ்கூல வந்து மொதல் மொதல்ல நா செக் சேந்தே ப்ரோ ஆஹ அத ப்ரோ செகண்ட்ஸ்டா இருந்து செகண்ட் ஸ்டாண்டர் அதாவது இரண்டாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் அங்கதா ப்ரோ பட்ச அந்த ஸ்கூல்லயேதா படிச் ச்சே அதாவது ஒரு பத்து வருஷம் பாண்டிங் இருக்கு அந்த ஸ்கூலோட எனக்கு அதுல வந்து நிகழ்வு இருந்தனா எப்படி சொல்றதுன்னா நாம படிச்சக்கிட்டா இருப்போம் திடீர்னு ஸ்கூலுக்கு டெய்லி அப்படின்னு இருப்போம் ஆஹ் செவந்த் ஸ்டாண்டர்டு இருக்குன்னு நெனைக்கிறே அதாவது ஏழாவது வகுப்பு படி து அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன சின்னா இது திடீர்னு வந்து ஒரு ரெண்டு நாள் லீவ்னாங்க ப்ரோ என்னன்னா லீவு அப்டின்னா சரி நியூஸ்ல என்னன்னமோ சொல்றாங்க அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இது ஆயிடுச்சு அப்படின்னாங்க ப்ரோ ஸ்கூல்ல உங்களுக்கு லீவு ஃபுல்லாவ அப்டின்னு சொல்ட்டு அப்புறமா வந் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதா ஸ்கூலே தெறந்தாங்க ப்ரோ
ஓகே
அது அப்புறம்தா உங்களுக்கு சொல்ல வேண்டியது நா ஒன் இல்ல நடுவுல வந்து இந்த ரெண்டு வருஷம் எதுக்குன்னா கோ-கோவிட் வந்ததுன்னு நெனைக்கிறே அதனால அந்த ரெண்டு வருஷம் போயிடுச்சு ஆஹ் அந்த மாதிரி வந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஸ்கூல் பொறுமையா தொறந்தகா தொறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆஹ் அப்புறமா போக ஆரம்பிச்சோ போக ஆரம்பிச்சதுல பாதி பெற வேற கிளாஸ் மீதி பேர் வேர கிளாஸ்ல பஸ்டுதா பஸ்டுக்குஇருக்கும்போது எல்லாம் ஒரே கிளாஸ்ல இருப்போம்
உம் கும்
ப்ரோ ஒரு நாற்பது ப்ரோ அதுல வந்து பாதி இருபது பேர் வந்து வேறு கிளாஸில் இன்னொரு இருபது பேர் வேறு கிளாஸில் அப்படி உட்கான்ட்டுஇருப்போம்
செரி ப்ரோ
அதுல்லாம ஃபிரண்ட்ஸ் ஒட ஒழுங்கா பேச முடியாம போயிச்சு ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளவு நாள் ச முடியாம போயிட்சி எவன் கண்பட்டலே இதுவந்து ஆ நம்ம அசைமெண்ட் எதனா இருந்தா கூட பெருசா ஒன்னும் பண்ணல ஏன்னா வீட்லேதா இருந்தோ
ஹா
வீட்லேதான் இருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃபிரம் ஹம் ச்சி ஒர்க் தான் அசைன்மென்ட் நம்ம ஆன்லைன் தான் குடுத்தாங்க ஓகேங்களா ஆ நம்ம வந்து அதான் அசைன்மெண்ட் கிசைமெண்ட் எல்லாமே வந்து நம்மால ஆன்ல கொஞ்ச நாள பெருச நா வந்து மெமரிஸ்சே இல்ல ப்ரோம் அந்த மூணு வருஷம் நம்ம மெமரிஸ் வேஸ்ட தான் போவும் சொல்லப்போனா
உம் உம் உம்
அதே மாரி வந்து இது அப்பறமா வந்து நான் ஸ்கூல் சேந்ததுக்கு அப்பறம் ஸ்கூல் சேந்ததுக்கு அப்புறம் வந்து நையன்துல தான்ப்ரோ ஸ்டாட்டிங் ஒழுங்கா பண்ணாங்க அப்ப என்னாயி சரி ஆன்லைன் கிளாஸ்ல பாத்துக்கேங்கா யார் முகத்தே எனக்கு தெரியல ப்ரோ பெருசா ஏ நம்ம செல் போன்லயே இருப்போ மார்னிங் கிஸா இருப்போம் அதனால பெருசா யார் முகமும் தெரியாது அதாவது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல போகும்போது பிரசெட் போறது மட்டும் லாஸ்ட் அதாவது அந்த கிளாஸ் முடிஞ்சது அப்புறம் வீடியோ அன் பண்ணுங்க அப் அப்டினு சொல்லுவாங்க ரைட்டா அத அதாவது அட்டண்டன்ஸ் எடுக்க இந்த பையன் வந்திருக்கானா இல்லய அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல நீங்களும் அட்டன் பண்ணிருப்பீங்க நிறைய பே பேர் வந்து அது அப்படியே வாட்சல விட்டுட்டு வாட்சல விட்டுட்டு அப்படியே வேற எதனா போன்நோட்றது யூடியூப் பாக்குறது அந்த மாரி பண்ணிட்டு இருப்பா அவே ஆஹ் அதாவது சீக்கிரமா வந்துட்டு நடுலேயே ஓடி போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் அட்டண்ஸ் உலாது நான் லாஸ்ட் துங்கினியாக இருப்போ ஆனால் நிறைய பேர் வந்து புது முகமாக இருக்கும் நான் பார்க்காத மோகமாக இருக்கும் அப்ப நான் பேர் கூட புதுசு புதுசாக இருக்கும் அவளப் ஆன்லைன்லே பார்துறுந்தேன் அதுக்கப்புறமா வந் நேரல அதாவது நைத் த்துல படியும் போது நேரல சந்திச்சேன் அந்த ஒரு பெர்சனை ஓகேங்களா அந்த பெர்சனை நான நேரல சந்திச்சது அப்பறம் என்ன நான தெரிய வந்ததுன்னா அவர் என் வீடு பக்கத்துல தான்ங்கறாரு ஹலோ ஆ இது வந்து இத்தனை நாளா நினை தெரள இல்ல இந்த நம் ஸ்கூல் இ ஆன்லைன்ல படிச்சதுனால நம்ம தெரியல உ நேரல தெரி்ஞ் போயிச்சா அப்புறமா வந்து நைன்த டென்து லெவன்து டுவெல்து இந்த மூணு வருஷமும் அவர் கூட தான் வீட்டுக்கு வருதான் வீட்டுக்கு நடந்து போறதா இருந்தாலும் அந்த மாரி ஏனா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீடுதால நா எங்களுக்கு நெறைய மெமரிஸ் இருக்கு அதாவது நா டெய்லி போய் ம்பறோம் டெய்லி போயிட்டு இருக்கும் போது வந்துங்க ஒரு பன் கட ஒண்ணு இருக்கும் பன் பட்டர் ஜாமன் கட அதாவது நான் நாங்க வந்து லெவல்த் ஸ்டார்ட் ஆகும்போதுதான் அந்த கடயை தெறந்தது
ம் ம்
ஓகேங்களா அந்த கதயை தொடர்ந்து நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த கடயில வந்து சேரி வாங்கி பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு ரோட் சைடுக்கு நம்ம லெல்ப் பண்ண அப்டின்னு சொல்லிட்டு நானே எனக்கு ஆ ஆமா அதுவும் டேஸ்ட்ட் நல்லா இருக்கும் செரி நாங்க வாங்குறதோட விட மாட்டோம் அப்டியே நெறைய பேருக்கு சொல்லுவோம் இந்த மாரி இந்த கடயில பண்பாட்டும் நல்லா இருக்கு இந்த படியில ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ப்ரோம் சொல்ல போனா நாங்களே உங்களுக்கு வந்து சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாரி
ம்
ஓகேங்களா அந்த மாரி ரெக்கமண்ட் பண்ணது அப்பறம் என்ன அந்த கட அப்டியே வளர்ந்துருமா அது காரணம் நாங்க தான் ஏன்னா நாங்கள் நெறைய நெறைய பேரை கூட்டு வந்திருகோம் நெறைய ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லுவோம் அந்த ஸ்கூல் பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க அவங்க பேரன்ஸ் வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லுவங்க வேற ஒருத்தங்க அந்த மாரி அந்த மாரி அந்த மாரி அப்டியே அவங்க ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மரம் மாரி ஆயிச்சு அவங்க நெறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் கொட்ட கொட்டனு கொட்டது இன்ன நாடா காரம்னு பார்த்தா நாங்க பண்ண மார்கெட்டி் தான் அது முக்கால்லாசி அந்த மாரி அந்த பன் வந்து அந்த ரெண்டு வருஷத்துல வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோனு அது அது சொல்ல போனா நாங்க தான் அந்த வளத்து வுட்டது இனம் மரி ஒரு நிகழ்வு ஆயிச்சு ப்ரோ இனக்கு அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம பண்ணுறோல ஒரு நல்லது அதாவது நம்ம அத வந்து நாங்க ஸ்டாட்டிங்ல எங்களுக்கு தெரியாது நாங்க தான் பண்றோமா அப்பின்னு சொல் அது லாஸ்ட் என்டிங்ல வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெஞ்சுது இந்த பசங்க ரெகுலரா வாங்க பசங்கலாம் அதாவது நாங்க ஒரு டைம் போனனா அவங்க ஒரு டைம் வருவாங்க புரிதுங்களா இப்போ நம்ம ஒரு டைம் போவோம நம்ம ஒரு டைம்னா நம்ம ஒரு ஸ்கூலாம் முடிச்சு ப்ப ஒரு நாலு நாலரைக்கு போவோம் அப்புறமா வந்து நாலுரைக்கு போயிட்டு வாங்கட்டு போயிடுவோம் நம்ம ஆல்ரெடி வேற யாரு பசங்க சொல்லிடுவோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஏழு மணிக்கு போய் வாங்குவாங்க இல்லனா நம்ம நாலு நாலரைக்கு போறோம்னா முன்னாடியே முணு மணிக்கு போய் வாங்குவாங்க அதனால வந்து நம் நம்ம சொன்னச தான் வாங்கறா நமள அந்த மாதிரி நம்ம தெரியாதனமா ஒரு நன்ம பண்றது வந்து அது ஒரு இதுக்கே உதவுதுனா அதுதான் எங்களுக்கு சொல்ல போனா எங்களுக்கு நல்ல விஷயம் தான் பட் எங்களுக்கே தெரியாது இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது ப்ரோ உங்களுக்கு எதனா ஒரு இன்சிடென்ட நடந்தா சொல்லுங்க
எனக்கா ஒரு நான் இந்த மாரி கடைக்கு போயிட்டு அது ஃபரெண்ட்ஸோட சாப்பிட்டு இருக்கேன் ஆன ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கே காலேஜ் டேஸ் ஸ்கூல் லைஃப்லா நல்லா என்ஜாய் பண்ணிருக்க ஆ பட் இந்த கடைய பத்தி ப்ரொமட் பண்ணவே கிடயாதா மத்தவங்களிட்ட
ஆ அதாவது நான் நான் சொல்ல வரது ப்ரோ சின்ன கடை ப்ரோ அது பெரிய எப்டி சொல்றது சூப்பர் மால்லாம் கிடையாது சும்மா தள்ளு வண்டி ரோட்ல போற தள்ளு வண்டி ப்ரோ அவ்ளோ தான் பெருசா ஒண்ணு இல்ல செரி இப்போ காலேஜ்ல போறீங்கள ஆஹ் காலேஜ்ல எதுனா நிகழ்ச்சி இன் அனதர் ஒன் கேள்வி அதேதா நா சொல்லுங்க
ம் காலேஜ்ல டெய்லியும் நாங்க எங் கிளாஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே பேசிட்டு சிர்ச்சிட்டு ஒரு சில டைம்ல கிளாஸ பங்க் பண்ணிட்டு இந்த மாரி அங்க கடைக்கு போயிடுவோம் எங்க இங்க காலேஜில் ஆ சுத்தி பாக்கறது மாலுக்கு போய்ட்டு அது மட்டும் இல்லாம இங்க ஓ நாங்க ஒரு நா அஞ்சு பேரா வன்ட்டு நாங்க பிரியாணி சாப்பிட போவாங்க காலேஜாண்ட நாங்க சாப்ட்டு முடிச் நல்லா இருக்குனா அத ஒரு நால பேர் டவுனஸ்
உம் அதேதான் அதேதான் நீங்க வந்து ஒரு நாலு அதான் சாப்பிட்டு ப்ரொமோஷன் பண் தான்றதா இருக்கட்டும் ஃப்ரீ புரமோஷன் அதாவது ருசி நல்லாருந்தா
ஆஹ் அப்டி போய் சொல்லாம் அது மாரி ஆனா அடுத்த வாட்டி ஆஹ் அப்படி சொன்னா வந்து அடுத்த வாட்டி வந்தா திரும்ப அங்கே போற மாரி ஆஹ் அப்டி பண்லாம் அப்புறம் அ ஆனா அங்க வந்து ஆனா நின்னு சாப்ட்ற மாரிதான் இருக்கும்
ஆஹ் அப்டிங்ளா ஆஹ் நம்ம ப்ரமோஷன் பண்றதுனால அது இதுனா நமல உக்காந்து சாப்புட்ற மாரி கூட வ
ஆஹ் ஆமா புரு
ஆஹ் அந்த மாரிதான் ப்ரோ பெருசா நான் அதான் சொல்றேன் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஒரு நல்லது செய்வோம் இது நால தான் நடக்கும் அந்த மாரி நடந்தது அ அந்த பன் பட்டர் ஜாம் கடை இப்ப அ நாங்க இப்போய் இப்ப ரீசண்டடா போய் கேட்டு பாத் தான் அந்த மாரி ஒரு மூணு கடைய தொறந்து வச்சிருக்காங்களா அவங்க
ஆமா குருவே இப்ப ஃபுல்லா வருசியா கடையத்தான் இருக்கும்
ஆஹ் அதாவது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கடையில போயிட்டு நின்னு சாப்பிற மாரி அந்த மாரி இருந்ததுதது அது ஸ்டார்ட் ங்கள இப்ப வந்து அந்த கட பன் பாய் பட போட் ஒரு நாலு சார் போட்டிருக்காருப்போ நாங்கள் ஃபஸ்டு ஃபஸ்டுங்கும்போது வெறும் ஷீட்டு தான் போட்டிருந்தாரு ஓகேங்களா அது வெறும் ஷீட்டு போட் த அத வித்திருந்தாரு இப்போ நாங்க எங்களுக்கே தெரியாம ப்ரமோட் பண்றதனால அது நல்லா சேல்ஸ் ஆயி இப்ப இன்னு மூணு கடை ஆச்சு இருக்காரா அந்த கடையிலயு நாலு நாலு சேர் போட்ருக்காரா ஒக் உக்கார்ற மாரி அந்த மாரி ப்ரோ அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு ப்ரோ ஆ அதுதா ப்ரோ பெருசா ஒண்ணும் இல்ல அப்றமா வந்து நாங்கதா நடந்து வருவோ ஜாலியா பேசிக்கிட்டே வரு ப்போ எதனா கதை பேசிட்டு வருவோ ஸ்கூல்ல என்ன நடந்தது அத பத்தி பேசிட்டு வருவோ அந்த மேம் பத்தி இந்த மேம் பத்தி அதாவது இந்த மேம் ஒழுங்கா க்ளாஸ் நடத் மாட்டிங்கிறாங்க அந்த மேம் ஒழுங்கா இதுல ஆ சண்ட போட்றாங்க கிளாஸ் நடத்துறது புரியுதா இல்லையான்னு கேள்விகள் கேப்போ ஏன்னா வந்து நானும் அவனு வந்து டென்த் வரையு ஒன்னாதா படிச்சோ அப்புறமா செக்க்ஷன் மாறிட்டோ ப்ரோ செக்க்ஷன் மாறனதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒழுங்கா எப்டி சொல்றதுன்னா அவுங்களுக்கு வேற டீச்சர்ஸ் சொல்லுவாங்க எனக்கு வேற டீச்சர்ஸ் சொல்லுவாங்க நாங்க வந்து கம்பாரிட்டிவ் பண்ணுவோ இந்த மாரி இந்த மாரி இந்த டீச்சர் இது ஒழுங்கா சொல்லி தராங்களா எங்க எங்க டீச்சர் எங்களுக்கு ஒழுங்கா சொல்லித்தர மாட்டிங்கிறாங்க இந்த டீச் ச்சர் எனக்கு ஒழுங்கா சொல்லி தர மாட்டேங்கறாங்க உங்களுக்கு எப்டி சொல்லி தராங்க அதாவது நாங்க அப்டி பேசிப்போ ஏன்னா வந்து இப்போ இப்போ நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரண்டுங்கிறதுனால வேற வேற கிளாஸ் இருக்குறதால அந்த கிளாஸ்ல என்ன எனக்கு தெரிஞ்சிறும் அதாவது ஏன் கிளாஸ்ல என்ன முடிஞ்சாலு அவனுக்கு தெரி்ஞ்சிரும் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலா இருக்கும் அந்த மாரி இன்பர்மேஷன வந்து பக்காவா ஆ பக்காவா பகிர்ந்து கொள்ளுவோ அதான் ப்ரோ சரி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு குடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு நெனைக்கிறே மீண்டும் நம்ம டைம் இருந் ப்ரோ நன்றி